வணக்கம்
வணக்கமுங்க கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க இன்னி நல்லா இருக்க நல்லாருக்க இன்னிக்கு வந்து நட்பு அப்படிங்கறத தலைப்புல பேசலா அப்படின்னு இருக்க
சேரிங்க ரொம்ப நல்லா தலைப்புங்க பேசலாங்க
ம் சேரி இப்போ மனித வாழ்க்கில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான உறவு அப்டின்னு எத நம்ம சொல்லான்னா அது நட்பு தாங்க நம்ம பெறக்கும் போது குடும்ப உறவுகள் நமக்கு நம்ம வேணு வேணா என்ன சொன்னாலு நமக்கு அது கெடச்சுடு ஆனா நண்பர்கள வந்து நம்ம வந்து நாமாவேதா தேர்ந்தெடுக்குறோ இது வந்து முழு உரிமை ஒரு நண்பர்கள வந்து தேர்ந்தெடுக்குற முழு உரிமை அது வந்து நம்ம கையில இருக்கு அதனாலதா வந்து நட்பு என்ற ஒரு விஷ்யோ வந்து ரொம்பஸ் சிறப்பான ஒரு உறவாக கருதுறோ நம்ம
ஆமாங்க அதாவது நட்பு அப்டின்னாவே வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க சொல்லுவ அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கில நண்பர்கள்தா வந்து ரொம்போ முக்கியமா போயிருக்காங்க நா நம்முடைய மகிழ்ச்சியை செரி துயரத்திலையு செரி எல்லா விஷயத்திலயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பகிர்ந்து கொள்வது அப்படின்னா நண்பர்களிட்ட தாங்க நா சொல்லுவ அதாவது வெற்றி பெறும்போது நம்மள பாராட் ட்டுவதற்கு தோல்வி அணிஞ்சனா நம்மள ஆறுதல்ப்படுத்துவதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்காங்கன்னா நண்பர்கள்தா மொதலிடத்துல இருக்காங்கன்நா சொல்வேங்க
ஆமாங்க இப்போ நட்புங்கறத பத்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னா சுத்துறது இல்ல வே பேசுறது அந்த மாரி மட்டு இருக்க கெடை இருக்குறது கெடையாதுங்க ஒருத்தர் வந்து தவற வந்து செய்யும்போது அத வந்து கரெக்டா சுட்டிகாட் டி திருந்து அப்படி சொல்லணு திருத்தணு அவன அதுதா வந்து உண்மையான நட்பு திருக்குறள் கூட இதுதா சொல்லுது நல்ல நண்பன் வந்து அவனுடைய நண்பன் வந்து தப்பே செய்யுநா செஞ்சாலு அத வந்து சுட்டிக்காட்டி அவன கரெட்டா திருத்தணு அப்பதா அவ வந்து நல்ல நண்பன் அப்படி வந்து சொல்ல முடியு. ஒரு ந ம மன் நண்பன வந்து உன்னொரு நண்பன் நல்ல பாதையில வழி நடத்துவா அதுதா நல்ல நட்பு அப்டின்னு நம்ம சொல்லலா.
ஆமாங்க அதாவது ஸ்கூல் லைஃப் பள்ளி வாழ்க்கைல வந்து பாத்தீங்ன்னா ஸ்டார்ட் ஆகற அந்த உருவாகற நட்பு பாத்தீங்ன்னா ரொம்பவுமே இனிமையானதுன்னு சொல்லுவேங்க பாத்தீங்ன்னா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பழகுன நண்பர் களுக்கு இப்ப பழகுன நம்ம நண்பர்களுக்கு நெறையாவே வித்தியாசங்கள் வந்து நம்ம பாக்கலாங்க அதாவது பாத்தீங்ன்னா பள்ளியில படிக்கும்போது அ அதாவது பழகுன அந்த நண்பர்கள்ட்ட நம்ம வந்து நிறையா நினைவுகள வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோங்க அதாவது இந்த பகிர்ந்து கொள்ற நினைவுகளு சரி நமக்கு வாழ்க்கை முழுவது நம்மோடுதா அந்த நினைவுகள் எல்லா இருக்குன்னு சொல்லுவேங்க அதாவது ஒண்ணா படிச்சு ஒண்ணா விளையாடி ஒண்ணா சுற்றுலா போயி நெறையா ஒண்ணா சாப்ட்டு இந்த சத்துணவுகள்லா சாப்ட்டு நெறையா அதாவது நெறையா உணர்வுகள வந்து நம்ம வந்து சந்திச்சிருக்கோ நெறையா விஷயங்கள்ல வந்து நம்ம ஒன்னாவே இருந்திருப்போ எல்லா விஷயங்கள்லையு ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும்போது செரி ஆ வெளியில எதுவு போகும்போது சரி ஒரு ஆன்வல் டே ப்ரோ ப்ரோக்ராம் நடக்கும் போது சரி இந்த மாரி நெறையா விஷயங்கள் வந்து பள்ளிப் பருவத்தில வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோங்க அதனால அந்த பள்ளி வாழ்க்கையில இருக்குற அந்த நட்பு வந்து ரொம்ப சிறப் பானது அப்டின்னு நா சொல்லுவேங்க.
ஆமாங்க இப்போ ஆனா நண்பர்கள வந்து நம்ம தேர்ந்தெடுக்குறதுல வந்து ரொம்ப கவனம் தேவ. ஏன்னா அவர்கள்தா வந்து நம்ம நம்மள வந்து முக்கியமான ஒரு நெலமைக்கு வந்து அ கொண்டு போவாங்களா இல்ல நம்மள வந்து துரோகம் பண்ண வந்து துரோகோ பண்ணுவாங்களா அப்டிங்கறதெல்லா வந்து நிர்ணயிப்பாங்க நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குறவங்களோடதா பழகணு தீய பழக்கங்களுக்கு வந்து அழைப்பாங்க நெறைய நபர்கள் வந்து தீய பழக்கங்கள வந்து ஊக்குவிப்பாங்க அவங்களா வந்து அ நண்பர்கள் கெடையாது அவங்கல்லா வந்து நம்ம வளர்ச்சிக்கு நலனுக்கு வந்து உதவ மாட்டாங்க நம்மள வந்து நம்ம முன்னேறணு வாழ்க்கையில நம்ம வந்து இன்னு ஒரு நல்லா இருக்கணு நம்ம நல்ல நெலமையில இருக்கணு நம்ம வ வளரணு அப்பிடின்னு நெனைச்சு நமக்கு உதவி செய்யறவங்க இருப்பாங்க நெறைய பேரு அவங்களதா நம்ம வந்து நண்பர்களா ஏத்துக்கணு அவர்கள்தா உண்மையான நண்பர்கள் முன்னாடி இருக்கிறவங்க அ தீய பழக்கங்களுக்கு ஊக்குவிப்பவங்க அவங்கல்லா பாத்தீங்கன்னா நண்பர்களே கெடையாது அவங்கள்ட்டேருந்து த எப்பவுமே தள்ளி இருக்கிறதுதா நமக் கு நல்லது
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்கங்க. அதாவது நெறையா பேர் பாத்தீங்கன்னா இப்பல்லா நண்பர்கள் அப்டின்ற ஒரு இருந்தது அந்த காலத்துல இருந்ததுக்கு இந்த காலத்துல இருந்ததுக்கு நெறையாவே வித்தியாசங்கள் இருக்குங்க பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப தீய பழக்க வழக்கங்களதா வந்து நட்புக்குள்ள வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நா சொல்வேங்க. அதாவது நண்பன் மூலமா நீ வந்து நல்லா வர்றது சரி கெட்டுப் போகிறது சரி நண்பன் மூலமாதா வந்து இன்னக்கி இருக்குன்னு நா சொ ல்வேங்க ஏன்னா வந்து அதாவது நீ சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்ந்தால் நீ நன்றா வருவ அப்டின்னு சொல்லி நம்ம பெற்றோர்கள்லா கூட சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கறதுலய நீங்க சொன்ன மாரி ரொம்ப கரெக்டான ஒரு விஷயங்க அதாவது பள்ளி பருவத்தில இருந்து கல்லூரி பருவத்தில இருந்து அவங்க திருமணமாகி போன பிறகும் கூட அந்த நட்புகள வந்து நெறைய பேர் வந்து தொடர்ந்துட்டு வராங்க இந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அப்ப ஒரு சிலர் வந்து அந்த நட் போட இணைந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல ஒரு முன்னேறியு வந்தவங்களு இருக்காங்கங்க அதே இது பாத்தீங்கன்னா நண்பனோட சேந்து தீய வழிகள்ல போயி ரொம்ப என்ன சொல்றது அ எல்லாத்தையு விட் இழந்து கெட்டு போயி ஒரு சூழல்ல இருக்கவங்களு இருக்காங்கங்க அதாவது நட்புல வந்து நன்மையு இருக்கு தீமையு இருக்குன்றத வந்து நீங்க ரொம்ப தெளிவாவே சொன்னீங்கங்க அதையு நா நல்லாவே உணர்ந்திருக்கேங்க.
ஆமாங்க இப்போ உன்னை அ என்ன சொல்லுவாங்கன்னா உன் நண்பனைக் காட்டு உன்னைப் பற்றி கூறுகிறேன் நீ வந்து எப்டிப்பட்டவங்கறத உ நண்பர்கள வெச்சிதா எல்லாராலையு சொல்லுவோ எல்லாருமே சொல்லுவாங்க அதனாலதா உனக்கு வந்து நல்ல ந ண்பர்கள் வேணுன்னு எப்பவுமே சொல்வாங்க அதனாலதா பெற்றோரு அவ்ளோ அறிவுறுத்துவாங்க நல்ல பசங்களோட பேசு கெட்ட வழிகள்ல எல்லா போகாத ஏன்னா நண்பர்கள் நம்ம சொல்றத அப்பிடியே கேப்போ இப்போ பாருங்க பெற்றோர் சொல்றத கூட அவ்ளோ செவி சாய்த்து நம்ம கேப்பமான்னு தெரியாது ஆனா ஒரு நண்பன் வந்து நம்ம கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்களே அத வந்து நம்ம வந்து ரொம்ப செவி ம மடித்து கேப்போ அதனாலதா வந்து நல்ல நண்பர்கள் அமையறது ரொம்ப முக்கியோ இந்த உலக வள வரலாற்றிலயே பாத்தீங்கன்னா நெறைய சிறந்த நட்புகள்லா இருக்கு அந்த நட்பு கள்லா வந்து என்னென்ன அடையாளமா இருக்குன்னா தியாகம் நம்பிக்கை அன்பு இது மூணுந்தா அடையாளமா எப்பவுமே இருக்கு. நம்மள ஒருத்தவ எப்பவுமே கைவிட மாட்டா இவன கண்டிப்பா நம்பலா அப்படின்னு ஒருத்த மேல நமக்கு வந்து தொ ஒரு அபிப்ராயோ ஏற்படு அவந்தா உண்மையான நண்பன்
ஆமாங்க அதாவது நட்புக்குள்ள வந்து நெறைய கருத்து வேறுபாடல்லா ஆகு ஏன்னா நா எதுனால சொல்றே அப்டின்னா இப்ப ஒரு ஒரு பைய இருக்கா அப்டின்னா அவ வந்து டேய் நீ இத பண்ணு ஓகே நீ நா இத பண்ண முடியாதா இல்ல இல்ல நீ எனக்காக நண்பா நட்பில பண்ணணு பண்ணிதா ஆவோ அப்டின்றது வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டி அப்டின்றத நா சொல்லுவேங்க அதனால நட்புகள்ல பாத்தீங்ன்னா இப்போ இந்த காலகட் டத்துல நைன்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப நல்ல நட்பு அப்படின்றது வந்து நம்ம தேடிதா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது தேடிதா நம்ம செயல்பட வேண்டியதா இருக்குது சிறந்த நட்புங்கிறது வந்து நமக்கு வந்து அமஞ்சிச்சுனா அது ஒரு வரம்னு நா சொல்வேங்க நண்பர்களை பொறுத்துதா நம்மள் வந்து நம்மள வந்து அடுத்தவங்க பாக்குற பார்வையிலயு சரி எல்லா விஷயங்கள்லயு சரி ஒரு நம்பிக்கையான விஷயத்தில கூட நண்பர்கள பொறுத்துதா நமக் கு அடுத்தவங்களோட பார்வ வந்து நம்ம மேல இருக்குன்னு நா சொல்லுவேங்க.
ஆமாங்க ஒரு நல்ல ந நட்புக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டு குடுத்து போணு நல்லாவே இந்த நட் அப்பதா வந்து அந்த நட்பு வந்து நீண்ட காலோ நெலைச்சிருக்கு இப்ப சிறிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா ஏற்படு ஏன்னா நண்பனா இருக்கும் போது நீங்க ஒரு கருத்து வைப்பீங்க உங்க நண்பன் ஒரு கருத்து வப்பா ரெண்டு பேரு கருத்து முரண் ஏற்படு அதனால வந்து அது ஒரு வந்து சண்டையில கூட போகலா. ஆனா அதெல்லா வந்து இப்ப எந்த சண்ட போட்டாலு அதெல்லா அப்புறமா மறந்துட்டு இதெல்லா பெருசுபடுத்தி ஆ இருக்காம பெருசுபடுத்திட்ரு க்காம ஒருத்தொருக்கொருவர் புரிஞ்சிக்ட்டு அத ஓகே அத மறந்துர்லா அந்த மாரி சொல்லிட்டு ஒரு ஆ நல்ல தன்மை இருக்கணு அப்பதா அந்த நட்பு வலுப்பெற்று இருக்கு இன்னக்கி வந்து நம்ம இந்த மாரிதா வந்து நெறைய சமூக ஊடக ஊடகத்துலதா வந்து நண்பர்களை யார பாக்கறவனல்லா வந்து நம்ம நண்பன் அப்டின்னு சொல்லிக்கறோ. ஆனா ஒரு எண்ணிக்கைய விட ரொம்ப தரமான நட்புதா முக்கியோ. ஆயரோ நண்பர்கள் வந்து இருக்கிறத விட ஒரே ஒரு நல்ல நண்பன் என்ன பத்தி ஆ யோசிக்கிறா எனக்கு நல்லது நெனைக் கறா அப்டின்னா எனக்கு அதுவே போது. எனக்கு ஆயிர நண்பர்கள் தேவையே இல்ல. எனக்கு அந்த ஒரு உண்மையான நண்பன குடுங்க அப்டின்னு நா எப்புமே கேப்பே.
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க. இப்பல்லா பாத்திங்ன்னா ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வச்சுக்கிறாங்க ஒருத்தவங்க. எதுக்கு எதனால அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா எனக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக் கு அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்டின்னு நீங்க சொல்றது கரெக்டுதா அந்த மாதிரி எல்லா நம்ம இருக்கவே கூடாதுங்க. நமக்கு வந்து சிறந்த நட்பா இருக்கிறது பள்ளி பருவ நட்புன்னு சொல்லுவேங்க ஆனா பள்ளிப் பருவ நட்பையு வந்து நம்ம சிறந்த மு றையில வந்து அந்த நட்ப கொண்டு போனோன்னா அது ஒரு சிறப்பா அமையுங்க நண்பர் கள்ன்றது வரைக்கு இப்ப பாத்தீங்ன்னா நெறையா விஷயங்கள்ல சொந்த பந்தங் கூட நமக்கு வந்து நிக்க மாட்டுது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட நம்ம எனக் கு ஏதோ ஒரு கஷ்டோ இந்த நேரத் துல நீங்க வர முடியுமா எனக்கு இந்த செயல நீங்க செஞ்சு குடுக்க முடியுமா அப்டின்னு கேட்டா நமக்கு வந்து நண்பர்கள்தா வந்து நமக்கு மொதல்ல நெனைக்கிறாங்க. ஏன்னா சொந்த பந்தோ எல்லாருமே பணோ காசு அந்த மாரி நெனைக்கிற சூழலா இருக்கும்போது நண்பர்கள் வந்து நமக்கு முதலா வந்து எல்லா ஒரு கஷ்டங்கள் லயு வந்து நிப்பாங்க அப்டின்னு நா சொல்வேங்க.
ஆமாங்க முடிவாக பாத்தீங்கன்னா இப்போ பணோ பதவி புகழ் இதெல்லா வந்து ஒரு நாள் மறைஞ்சு போயிடுங்க ஆனா நட்புதா வாழ்க்கையோட மிகப் பெரிய செல்வங்க. உண்மையான நண்பர்கள் வந்து அவங்க குடுக்குற அன்பு ஆதரவு இதெல்லா எப்பவுமே நெலச்சு நிக்குங்க. அதனாலதா சொல்றோ நல்ல நண்பர்கள தேர்ந்தெடுங்க. அந்த நட்ப மதிங்க. அதுக்கப்புறம்தா வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமா இருக்கலா. அதனால நல்ல நண்பன் வந்து ஒரு புத்தகம் மாரி. அவன வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நல்லபடியா இருக்கலா அப்டின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய உரையை முடி முடித்துக்கொள்கிறேன் வேற ஒரு தலைப்பில நம்ம மீண்டும் சந்திப்போம்.
நன்றிங்க நன்றி.